விக்னேஷ்
ஆஹ் சொல்லுங்கக்கா நான் நல்லா இருக்கேன்க்கா நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டாச்சுக்கா நீங்க சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்பிட்டாச்சு வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாரும் இருக்காங்க அங்க நல்லா இருக்காங்களா எல்லாரும்
ஆஹ் நல்லா இருக்காங்க எ கால் பண்ணவே மாட்டிக்கிறீங்க
ரீசார்ஜ் பண்ணல
அப்டிங்களா
ஆமாக்கா
ரீசார்ஜ் பண்ணலன்னா உங்களுக்கு இன்கமிங் எல்லா கட்டாயிரும்ல என்ன பண்ணுவீங்க
ந அவுட்கோயிங் கட் ஆயிறுது அப்றோம் காசு பொறட்டி போட்டு இப்பதான் எடுத்து ரீசார்ஜ் பண்ணேன்
இப்பதான் பண்ணீங்களா அ பண்ணிருந்தா அப்றோ ஒரு கால் பண்ணலால்ல
அது இப்பதான் பண்ணேன் அப்புறம் நீங்களே பண்ணிட்டீங்க்கா
அப்டிங்களா சாப்பிட்டீங்களா
ஆஹ் சாப்டாச்சுக்கா
வீட்ல எங்க வீட்ல இன்னைக்கு நான்வெஜ்
நான் வெஜ்
ஆஹ் சாப்பிட்டாச்சு
சரிங்க்கா நானும் சாப்பிட்டேன்கா
சப் ங்களா உங்க வீட்ல என்ன சமையல்
நானும் கறிதாங்க சாப்பிட்டேன்
உங்க வீட்லயும் நான்வெஜ்ஜா
ஹா
ஆஹ் சரிங்க விக்னேஷ் இல்ல கொல்லிமலைக்கு போலான் இருக்கோம் நீங்க ஏற்கனவே கொல்லிமலைக்கு போயிட்டு வந்திருக்கீங்கல்ல அஹ் அங்க என்ன ஸ்பெஷல் பாக்குறதுக்கெல்லாம் நல்லாயிருக் போ
அங்க நெறைய இருக்கே நீங்க இப்ப எப்ப போறீங்க
நாளைக்கு போலான் இருக்கோம்
ஆஹ் பஸ்லயா கார் இல்ல பைக்லைய
பைக்கு
பைக்லிங்ளா நீங்க மட்டுமா இல்ல எல்லாரு
இல்லல்ல ஃபேமிலி இல்ல ஃப்ரெண்ட்ஸோட போலான்ருக்கோ
எத்தன பேர் வராங்க
ஒரு நாலு பேர் வராங்க
ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸா காலஜு ஃப்ரண்ட்ஸா இல்ல ஏரியா ஃப்ரெண்ட்ஸா
ஏரியா ஃப்ரெண்ட்ஸ்
சேரிக்கா அங்க போ ஆ போயிருக்கே அங்க ஸ்டே பண்ற மாரி யா இல்ல
இல்லல்ல காலைல போயிட்டு ஈவினிங்லா வீட்டுக்கு வந்துர மா திரி
அங்க ஸ்டே பண்ற மாருந்தாதா நல்லா இருக்கு
ஸ்டே பண்ற அளவுக்குல்லா வீட்ல அலோ பண்ண மாட்டாங்க விக்னேஷ்
அப்டிங்ளா
ஆ காலைல போயிட்டு ஈவினிங்னா பிரச்சன இல்ல இப்ப எல்லா கொஞ்ச சேப்டி இல்லாமருக் கில்லயா அதுனால விடமாட்டாங்க
ஃபால்ஸ் போற மாரி பாக்குறீங்ளா இல்ல கோயிலுக்கெல்லா போயிட்டு வர மாரி பாக்குறீங்ளா
அ ஒரு நாளைக்கி காலைல போயிட்டு ஈவ்னிங்குள்ள என்னன்ன பாக்க முடியு
அதாம்ப்ப நீங்க பக்தி மயமா போனீங்கனா கோயிலுக்கு போங்க அங்க நெறைய கோயில்ருக்கு இல்ல என்ஜாய் பண்ணனா ஃபால்ஸ் போயிட்டு ஒரு சில கோயிலுக்கு மட்டு போயிட்டு வர்லா
என்ஜாய் பண்ணிட்டு வர்லா
என்ஜாய் பண்ட்டு வர்லா
ஆமா
காலைல ஆறு மணிக்கிங் கொல்லிமலைக்கிற மாரி கெளம்பிடுங்க
ஓகே
பைக்ல தானே போறீங்க ஒன்னும் ப்ர ச்சனல்ல கெளம்புனீங்கனா ஒரு மநேரத்துல ஒரு மநேரொ ஒன்ற மநேரத்துல நீங்க மல ஏறிர்லா ஏறிட்டு அங்க சாமிய கும்புட்டு முக்யமா சாமி இந்த ஆறப்பள்ளி இருப்பாரு அங்க சாமிய கும்புட்டுட்டு அங்க ப காலைல சாப்ட்டுட்டு நீங்க குளிக்க மேல ஒரு அருவி இருக்கு கீழ ஒரு அருவி இருக்கு
ஓ அர அரப்பலேஸ்வரர் கோயிலுக்கு பக்கத்திலயே ஃபால்ஸ் இருக்கு. கா.
ஆம்மா.
ஆஹ சேரி.
அங்க அங்க இருந்து கொஞ்ச தூரோ போற மாரிதா இருக்கு.
நடக்கணுமா.
ஆமா ரொம்ப தூரோ நடக்கணு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணு.
ஓக்கே.
ஆகாய நீழ்வீழ்ச்சின்னா ரெண்டு கிலோமீட்டர் நடக்கற மாரி இருக்கு கீழ எறங்கி ஏற மாரி இருக்கு.
ஆஹ சேரி.
இன்னொரு ஃபால்ஸ்ன்னா அது மேலயே இருக்கு ஒன்னு பிரச்சன இல்ல.
ஓகே.
ஆனா இப்ப தண்ணி வருதா என்னன்னு தெரியலையே. இந்த சீசன்ல மழ பெஞ்சதுன்னா தண்ணி வரு.
இப்ப மழ ஒண்ணு பேய்யல.
உஹம். என்ன திடீர்னு டிரிப். ப்பு போட்டிருக்கீங்க.
சும்மா போயிட்டு வரலான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லா சேரி போலாமா அப்படின்னு கேட்டாங்க.
உம் அப்ப என்ஜாய் பண்ணல்ல.
ஆஹா. சும்மா டைம் பாஸ். ஆமா ஆமா சேரி போயிட்டு பாக்கலா அங்கல்லா. போனதில்லையா அதிகமா. எவ்வள நாளைக்குதா வீட்லயே. உக்காந்திருக்குறது. அதனால சேரி. போலானு ஒரு ஐடியா.
சேரிங்க்கா. அப்புறோ பிளான் வேறயா. இப்ப உங்க டீம்ல யாரு பிளான் போடுறா.
பிளான் எல்லா ஒவ்வொருத்தரு ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. எந்த பிளேன். ந அந்த இடத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆகுதோ அத எக்ஸிகயூட் பண்ணிட்டு போவேண்டியதா.
பட்ஜெட் எல்லா எப்படி பண்ண இது பண்றீங்க பட்ஜெட்டு.
பச்ஜெட்டு எப்படியு சாப்பாடு சாப்புட போறோ காலையில மத்தியானோ.
உஹு.
ஆஹ எடையில ஏதாவது ஸ்நேக்ஸ் சாப்புடுவோ.
உஹம்.
ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டாயிரூபா ஆகாதா. அதிகம் நெனைக்குற நா அதுவே.
போயிருந்திங்கன்னா ரெண்டாயிரூபா அதிகோ. இப்ப போயிருந்தீங்க ரெண்டாயிரூபா கம்மி.
ஓ. ஆஹ எனக்கு. தெரிஞ்சு ஒரு நாலு பேர் போறோன்னா எப்படியோ பெட்ரோல் அடிப்போ.
பெட்ரோலுக்கு ஒரு வண்டிக்கு முன்னூரூபா இருந்து நானூறு. ரூபா ஆகு.
ஓகே.
ஐநூரூபான்னு வச்சுக்கோங்க.
ஆஹ.
அப்புறோ அங்க கோயிலுக்கு போயிட்டு அங்க தேங்கா வாழப்பழோல்லா வாங்குனீங்கன்னா அது உங்க இஷ்டோ வாங்கறது வாங்காதது.
சூடம் பத்தி வச்சு சாமி கும்பல்லா இல்ல.
ஒருவேல முடுச்சிடலான்னு இருக்கீங்க.
ஆமா ஆமா அப்ப அப்பதா ஈஸியா ஏதாவது சாப்பிடுறதுக்கெல்லா நல்லா இருக்கு.
சேரி சேரி. அதெயாட்ட எல்லா ஏத்திட்டாங்க.
ஓ அப்படியா. ஆ. ஆஹஹா.
ஒரு மாங்காய் இருவது ரூபா சொல்றான்னுங்க.
ஒரு மாங்கா அதுக்கு பேசாம இன்னொரு ஐடியா பண்லா. வீட்லயே சாப்பாடு இல்ல வீ வீட்லயே சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு போயிட்டா.
தக்காளி சோ. சோறா சப்பாத்தி போடுறீங்களா. ஆஹ எடுத்துட்டு போலா ஆனா ம்ச். ஃப்ரெண்ட்ஸோட போம்போது அது செட் ஆகாது ஃபேமிலியோட போனிங்கன்னா நீங்.
ச ஆஹ நல்லா இருக்கு.
நம்ம ஃபேலியோட உக்காந்து சாப்புறது நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸோட போனோனா அது செட் ஆகாது.
எப்படி ஒரு ஆள் ஒரு நேரோ சாப்புட்டா எரநூறுபா வந்துருமா.
அவ்வளோ எல்லா வராது. நூத்தொம்பதுருபா நூத்தொம்பதுருபா வரு. அவ்வளதா.
ஓகே அப்படி பாத்தாலு எப்படி அப்படின்னா நா சொன்ன கணக்குப்படி பாத்தாலே மீதியே இருக்க மாட்டிருக்கே காசு.
நீங்க சாப்பாட்டுக்கு ஒரு நேரத்துக்கு நூத்தம்பதுரூபா. ரெண்டு ரெண்டு நாள். சாப்புடுவீங்க.
முன்னூரூவா.
முன்னூரூவா. பெட்ரோலுக்கு ஐநூரூவா. எட்நூரூவா ஆச்சு உம். ஸ்நாக்ஸ்க்கு அது இதுன்னு வாங்குவீங்க.
ம்.
அது ஒரு எறநூறுவாய்க்கு முன்னூறுவாய்க்கு வாங்கி சாப்புல்லா ஆயிரத்தி எரநூறுவாயிரு ரவுண்டா
ஓகே
மிச்ச காசு நீங்க என்ன பண்றீங்க இந்த பெல்லாப்பழொ அதெல்லா வாங்கெங்க
ஆ ஓகே பலா பழொ அன்னாசி அதெல்லா அங்க ஃபேமஸ்ல ஆமாமாமா
ஜெட்டு கரெக்டாயிரு அதிகொ மா ஆமா அதிகமாதாவு பழொல்லா ரேட்டு அதிகமா சொல்றாங்கள முன்னூறுவா நானூருவா சொல்றாங்க
ஒரு பலாப்பழமேவா ம் ம்
போட்டீங்கனா ஒன்னும் ப்ரச்சன இல்ல நீங்க கீழ வந்து ஆமா ஒன்னும் ப்ரச்சன இல்ல ரெண்டு பலாப்பழொ வாங்குங்க கீழ வந்து கட போட் பட்னா அத நம் போட்ட காசு எடு
நீங்க கட போட்றத விட நீங்க அங்க இருந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்கன் வச்சுக்கோங்க பக்கத்துலருக் க்கிறவங்கல்லா பாத்தாங்கன்னாலே அந்த வாசத்துக்கே என்னப்பா உங்க வீட்ல பலாப்பழ வாச அடிக்கிதுன்‌ அவுங்க வந்தாலே ஆளுக்கு பத்து பீஸ் குடுத்தாலே முடுஞ்சிச்சு
இப்ப இருக்கவங்ளா பக்கத்துட்டுகார ரொம்ப இதா இருக்கான்கா வெட்டி பாதியா தூக்கிட்டு போயர்றா பீஸெல்லாம்‌ போட வெட்டி பாயோட தூயிட்டு
அ அது வேணா உண்மதா எ ஜென்ரேஷ ன் மாறிடு ச்சு யதுனால எல் லா அப்டிதா இருப்பாங்க
நீங் நேரா காலைல கோயிலுக்கு போயிட்டீங்கனா எட்டு மணி ஆறு மணி கெளம்னிங்க எட் டு மணிக்கு அங்க ‌கோயில்ல இருக்கலா
ஆ
கா நீங்க இப்ப வீக்என்ட்ல போனீங்கனா கூட்டமா இருக்கு சாமி பாக்கத்துக்கே ஒம்போது மணி ப ஆ மா ஒம்போது பத்து மணி ஆயிரு
ஓகே
போணு அப் இப்பதா உங்களு
இதவிட ‌இன் போ மழை வர டைம்ல போன இன்னும் நல்லா இருக்கும்ல்ல
அதுக்கு கஷ்டா இருக்கும்
புரியல புரியல
மழை வர டைம்ல போடக்க கூடாது
பனி பொய்யும்போது போலாம் பனி பெய்யும்போது வண்டி ஓட்ட முடியுமா
மழை பெய்யும்போது தான் வண்டி ஓட்ட முடியாது கஷ்டமா இருக்கும் பனி பெய்யும்போது நீங்க ஈசி
இல்ல இல்ல நா சொல்றது வந்து பால்ஸ் கு சொல்றேன்
பால்ஸ்க்கு தான் பனி பெய்யும் போதுதான் நல்லா இருக்கும் தண்ணி வரதெல்லாம் எல்லாம் இருக்கும் மழை பெய்ஞ்சதுன்னா அவங்களை அலோவு பண்ண மாட்டாங்க தண்ணி நிறைய வந்ததுதான் ஆமா ஆஹ் குளக்கிறதுக்கு பால்ஸ்கெல்லாம் விட மாட்டோம் ஆமா
ஆஹ் ஹ் இப்ப கோயிலுக்கு போயிட்டு பால்ஸ் பாாரத்துட்டு வந்துட்டா ச சரியா இருக்கும் உம்
ஆஹ் கருப்பு கோவில் ஒன்னு இருக்கு
உம் உம் நா கேள்விப்பட்டிருக்கேன் பெரியசாமி கோவில் மட்டும் நா கேள்விப்பட்டு இருக்கேன் ஆஹ் இல்ல நான் பெரியசாமி கோயில் மட்டும் கேள்வி பட்டுருக்கேன் அதன்னா ஒட்டடி பெரிய சாமியா என்னமோ சொல்லுவாங்கப்பா மறந்து
உம் உம்
அந்த கோயில் கொஞ்ச பேமஸ்ன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்
அதான் ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் நடக்கற மா
ஓஹ் ஓஹ் நா போனதில்ல ஆனா கேள்விப்பட்டிருக்கேன்
ரெண்டு கிலோ மீட்டர்
ஓ சேரிங்க விக்னேஷ் சேரிங்க விக்னேஷ் அதுக்குதான் சேரி கேக்கலாம் இப்டி என்ன பண்ணலாம்னு கேக்கலாம்ட்டுதான் கால் பண்ணேன் விக்னேஷ்
சேரிங்கா சேரி பாருங்க கால் பண்றேன்
ஆஹ் ஆஹ் சேரி
ஆஹ் ஆ சேரி